நல்லாருக்கேங் சிஸ்டர் நல்லாருக்கீங்ளா
ம் நா நல்லாருக்கே சிஸ்டர்
ஆகே
அப்றங்க என்னா சம்யல் வீட்ல
சமயலுங்ளா இப்போ டின்னர் செய்ணு சப்பாத்தி அத மாரி ஏதாவ்து செய்ணு
ம் ம்
ம் நீங்க என்ன பண்ண போறீங்க
நா தோச தாங்கெ
ஆகே ஓகே
ம் தோச அப்றக்க மதியொ காலைல வச்ச சாப்பாடு இருக்கு ஏனா வேலைக் போறனால காலைலே சமச்சற்றது மதியொ தனியா சமைக்கற்தில்ல ம் ம் ஆ காலைலே சமச்சு வச்சற்றது மதியொ நா சாப்ட்டு அதுவுமே இன்ன கொஞ்ச இருக்கு சேரி நைட்டு கொஞ்ச தோச ஊத்தட்டா பத்தாதுக்கு சாப்பாடு இருக்குல்ல ஓகே ம்
ஓகே ஓகேங் சிஸ்டர்
இப்ப ஒங் நீங்க இருக்கற அந்த சேட்லா அதுக் வந்து எப்டினா பொலிசன் எப்டிங்க இருக்கு எந்த மார் அரி இருக்கு
ஐயோ பொல்யூஷனு ஜாஸ்தி இன்னோனு வந்துட்டு டிராஃபிக்கு ஜாஸ்தி சோ மோஸ்ட்லி எல்லா ஆறு வீட்லியு ரெண்டு மூணு வண்டி வச்சிர்க்காங்க அது இன்னோனு நெறயா ஜனங்க ஆயிட்டாங்க இல்லைங்யு வில்லேஜ்லேந்து இப்ப எல்லா டவுனுக்கு மூவ் ஆயிட்டாங்க சிட்டி சைடு சோ அப்டி இருக்கமோது அவுங்க எ எல்லாரு இருக்கறதுனாலியே அவுங்கவுங்க வீட்ட மட்டுந்தா க்ளீனா வச்சிர்க்காங்ளே தவர வெளி எட எப்டிர் இந்தா என்னங்குற மரிதா எங்க பாத்தாலு குப்ப
ம் ம் அட எங்யுமே எப்டினா சொல்லப்போனா நீங்க இப்ப டவுன் கிராமோங்கறது வேறங்க இப்ப எ க்ராமத்துல இரு இருக்குற ப்ளேஸே வந்து இப்ப டவுனா மாறிர்ச்சு சொலப்போனா ப்ளேஸ் மாறிர்ச்சு யாளுங்க வந்து இங்கேந்து க்ராமத்துலெந்து வில்லேஜுக் போறாங்ளோ இல்லியோ சரி சிட்டிக்கு போறாங்களோ இல்லியோ க்ரேமொ மே இப்ப வந்து சிட்டி மாரி மாறிர்ச்சுங்க எல்லாமே எல்லா இதுமே வி இங்கே வந்துச் பக்கத்துலே எல்லா வோரவு ஆ அவெங்களு அப்டேட் ஆகணுல்ல இங்க இருக்குறவைங்ளு அப்டேட் ஆகணுல்ல ஹாதுலா என்ன பண்டாங்கனா மரொ எல்லாத்தி வெட்டிட்டு வீடு கட்ட ஆருமிஸ்ட்டாங்க அது ப்பெ வீடுகட்ட ஆரமிக்கவு இப்ப எப்பு எப்ப என்னா ஆச்சுனா நிலத்தடி நீரு மர இருந்தாதானே மழ பெய்யு
ம்
இப்போ மழைக்கு வாய்ப்பு இல்ல சேரி ம் மழ பெய்யாதனால நிலத்தடிக்கு வாய்ப்பு இல்ல நிலத்தடி தண்ணி வரும்ல நிலத்தடி நீரு அதுக்கு வாய்ப்பில்ல சேரி எப் எப்பவா து மழ பெய்யு அத வெச்சுதா இது பண்ணிக்கலா அப்டின்னு பாத்தா அதோட பாலுத்தீன் யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மழ தண்ணி கீழே போக மாடிங்குது ம அன்னைக்கே போக மாட்டேங்கிது
ஆமா எல்லா மேலேயே அப்டியே நின்றோ
ப்போ வேஸ்ட்டா போகுது சூரியன் மறுபடியு அந்த இதாகு நீராவி ஆகல அந்த மாரி ஆயிருது
ஓகே கே
அனால நமக் வந்து நோ யூஸ்சுங்க எது நம் என்ன பண்றதுன்னே தெரியில நமக்கு ஹீட்டு தா அதிகமாருக்கு
அம்மா இப்பே ஏன்ன இப்போ இன்னொன்னு என்னென்னா சிட்டியில எல்லாரு வர ஆரமெச்சுட்டாங்க வில்லேஜ்லருந் சிட்டிக்வரவா ங்க அப் சிட் டீல இருந்து மீனு ஒரு சும்மா ஒரு பங்க்ஷன் டைம்ல ஊருக் போனா கூட இங்கிருக்குற கன்வீனிய ம் சே எல்லாமே அங்கி ருக் க்குனு நெனைக்கறாங்க அந்த ஃவெசிலிட்டிஸ்ல இருந்து எல்லாமே அங்க இருக்கணும்னு நெனைக்கு போது இந்த சிட் த்தீன் மாரியே வில்லேஜ் லைஃப்யு அவங்க கொஞ்சோ சேஞ்ச் பண்ணி வெச்சுட்டாங்க சோம்மதெல்லா குளிக்க போ போனா ஏரிய ஆறு கொளோ அப்டி போவாங்க இப்ப அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுல போர போட்டு ஒரு பம்ப் செட் இந்ந மாறி போட்டாங்கன்னா அவங்க அவங்க காட்டுலயே அவங்க வீட்டு பக்கத்துலயே அந்த லக்சூரியான லைஃப் அங்க வந்துரு இல்லிங்களா சோ அந்த மாறி பொதேடத்துக்கு பிர்ஃபர் பண்ணாம இந்த மாரி அவங்க எல்லாரு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இப்ப ஆல்மோஸ்ட் நீங்க சொன்ன மாரி இ எல்லாமே இப்ப சிட்டி லைஃப் மாரியே வில்லேஜ் லைஃப் வந்து சிட்டி லைஃப்லாவே டோட்டலாவே சேஞ்ச் பண்ண ஆரம்பெச்சுட்டாங்க
இப்ப எப்டின்னா ஆ அப்டேட் பண்றே அப்டேட் ஆகறே நா வந்து நியூவா அப்டேட் பாறே இப்ப இருக்கிற காலத்துக்கு தகுந்தமார் நா மாறே மாறேன்னு சொல் இ இருக்கறத வந்து அவங்க அழிச்சட்டு இருக்காங்க எல்லாமே ஃப்ளாட் போட ஆரெமெஜ் இப்ப எங்களுக்கு எல்லா பாருங்க ஒவ்வொருத்தங்களுக்கு ரெண்டு வீடு மூணு வீடு அந்த காலத்துல எப்டின்னா குடுச வீடு மட்டுதா அந்த என்னோட அப்பா அப்பாவோட அப்பா தாத்தா காலத்துலலா குடுச வீடு மட்டு தா இருக்கு இது அவங்கலா வந்து எடோன்னு ஒன்னு இருந்துச்சுன்னா அந்த எடத்துல மரோ செடி அந்த பயிர் வகையலா போடுவாங்க நெல்லு கரும்பு இந்த மாரிதா விவசாயோ செஞ்சாங்கனாச்சு வீடு கட்டல ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எப்டின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு நாலு வீடு டு மூணு வீடு கேட்டா வாடகைக்கு விட்டுருக்கே அத பண்றே இத பண்றே அப்படி பண்ண பண்ண எல்லாத்தையுமே அழிக்கிறாங்கங்க
ஆமா பொல்யூஷன் அதிகமாயிடுச்சு பொல்யூஷன் நோ அதிகமாயிடுச்சு இன்னொன்னு நெறைய திங்ஸ் எல்லா யூஸ் பண்ண ஆரமெச்சிட்டோ லைக் நம்ம போடற துணியில இருந்து வாங்கற பொருள்ல இருந்து எல்லாமே வந்துட்டு கொஞ்சோ நா ளைக்கு தா யூஸ் பண்ற மாரி பண்றாங்களே தவிர இல்ல மொதலா ஒரு லாங் டேம்மா எல்லாமே போவோ அந்த அளவுக்கு குவாலிடியான பொருளு கெடச்சு இப்ப எல்லா ஷார்ட் டேம்க்கு அப்போதைக்கு அட் அட்ராக்டிவா இருக்கா அப்டிங்கிற மாரி தா துணியில இருந்து பேப்பர்ல இருந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற டிசூல இருந்து எல்லாமே இப்போதைக்கு யூஸ் பண்ணி தூக்கி குப்பையில போடணுங்கிற மாரிதா இருக்கு அதனாலேயே மக் மக்களு பெருகுறாங்க அவங்க யூஸ் பண்ற திங்சூ அதிகமாயிட்டே தா போகுது இப்ப அதெல்லா எங்க போய் நம்ப டம் பண்றோம்னா எது யாரு குழி தோண்டி போட்றது இல்ல அப்டி அப்டியே இருக்கிற எடத்துல குப் குப்பங்ற பேர்ல ஒரு மூளையில போட்டு வெச்சறாங்க
ம் இல்லங்க அந்த குப்ப கலெக்ட் பண்றாங்கல்ல அந்த கவுர்மெண்ட்ல கலெக்ட் பண்றாங்கல்ல அந்த மாரி கலெக்ட் பண்ணி போனாலுமே அந்த எடோ பாருங்கலே ஒரு மாரி அந்த எடோ அந்த சைட்லயே போக முடில ரொம்ப ரொம்ப ஸ்மெல்ல அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவிங்களுமே போய்ட்டு அப்டியே குமிச்சிட்டு அப்டியே போயிறாங்க
ஆமா
அ அது எப்டின்னா நம்ம அங்கிட்டு போக மாட்டோ இருந்தாலு எப்போவாது அந்த ஏதோ பங்க்ஷனு ஏதோ கோயிலுக்கு அந்த எப்டியோ அந்த லைன் போவோல்ல அந்த மாரி போகும்போது அந்த எடத்த தாண்டுறதுக்குள்ள நமக்கு மூ மூச்சு விடவே முடில அவ்ளோ ஸ்மெல் இப்ப நம்ம எப்பவாவது ஒரு நாள் போறதுக்கே நமக்கு அப்டி இருக்குன்னா அ சுத்திலே இருக்கிற வீடெல்லா அங்க எப்டி இரு
ஆமா அது ரொம்ப கஷ்டோ நா யோசிக்காமலயே பண்ணுவாங்க இப்ப நா இருக் இருக்கிற எடத்துலயுமே குப்ப வண்டி வரும் போது நம்ம போய் கொட்டிட்டாதா இல்லன்னா அந்த குப்ப வந்து நம் நம்ம வீட்டுக்குப்பையே நம்ம நாலு நாளைக்கு வீட்ல டம்ப் பண்ணி வைக்கிற மாரி தா இருக்கு அந்த டைமுக்கு இப்ப இங்க இருக்றவங்களா எல்ல வேலைக்கு போயிட்டு காலையில இல்ல நைட் ஷிப்ட் முடிச்சுட்டு காலையில வரவங்களு இருக்காங்க இன்னொன்னு நைட் நைட்டு லேட்டா தூங்கிட்டு காலைல எந்திரிக்கவங்களு இருக்காங்க இல்லிங்ளா அதனால அவங்கவுங்களோட வேலையோட இதுனால காலைல எந்துச்சா அ அதுவு ஒரு நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற டைமுக்கு லேட்டா வருவாங்க சோ அந்த மாரி இருக்கு போது நம்ம ஒரு வீட்டு குப்ப அது நம்ம யூஸ் பண்ண குப்பையே நம்ம வீட்ல ஒரு நாலு நாளைக்கு வெச்சிருந்தா அது ஃபுல்லா ஈமிச்சுட்டு அப்டியே ஒரு மாறி ஆயிடுது அப்டி இருக்கும் போது ஆமா போக முடியமாட்டேக்குது
ம் ம்
பொது எடங்கும்போது இன்னு எவ்ளோ கான்சியஸா இருக்கணு பட் இன்னமு எல்லாரு அவுங்கவுங்க எடத்த விட்டு மத்த எல்லா எடத்தையுமே என்ன சொல்றது ஒரு சுத்தமே இல்லாமதா வெச்சிருக்க காங்க
ஏங்க அவங்களுக்கு வந்து எப்டின்னா நம்ம மட்டு நல்லா இருந்தா போது அப்பிடிங்கற ஒரு மைண்ட்செட்ல இருக்காங்க எல்லாருமே எல்லாமே சொல்லப்போனா காசு சம்பாதிக்க பாக்குறாங்க நா செஞ்சா எனக்கு என்ன அதுல லாபோ இருக்கு அப்பிடி யோசிக்கிறாங்க
ம் ம்
இதனால வந்து சுத்தில இருக்கிறவங்கல்லா இது பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒடம்பு செரியில்லாம போயிடு கொழந்தைங்க இருக்காங்க அப்டி அங்க யோசிக்கிறதே இல்லங்க
ம் ம்
அதுவு பக்கத்துல அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் கழிவு அதெல்லா வந்து கொஞ்சோ அது ப்ராசஸே வேற அந்த மாரி பண்லா ஆனா இப்ப எப்டின்னா சும்மா கடைமைக்குன்னு எல்லா அந்த குப்பெல்லா எடுத்துட்டு போவாங்கள எடுத்துட்டு போயிட்டு அவங்க பாட்டுக்கு தூக்கி அப்டியே ஏதோ குமிச்சு வெச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அடுத்து வேலைய பாக்க ஆரமிச்சிறாங்க கேட்டா வந்து நானு அ உங்களுகிட்டய சம்பள வாங்குனே அப்டிங்கிற மாரி ஒரு மாரி மூஞ்சில அடிச்ச மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க கேட்கவு கூட முடியாது கேட்கவு கேட்டாலுமே வந்து நமக் கு ஒரு மாரி பேச ஆரம்பிக்கிறாங்க மரியாத இல்லாம பேசுவாங்கல்ல அந்த மாரி
ஆனா உண்மையாவே நம்ம ஒரு வீட்டுக்குப்பையே நம்மளால வந்துட்டு அந்த ஸ்மெல் தாங்க முடியல பட் அவங்க எவ்ளோ பேத்து வீட்டு குப்பைய எடுத்துட்டு போறாங்க இன்னொன்னு இங்க எங்க வீட்டுட்ட வரவங்கெல்லா சின் சின்ன பசங்க சின்ன பசங்க தா வருவாங்க ஆனா அவுங்க அவு இவ்ளோவையும் சகிச்சிட்டு எல்லாரு வீட்டுக்குப்பயும் கவர ஓபன் பண்ணி கொட்டி சோ அது உண்மையாவே அவுங்க எல்லாம் ரொம்ப வந்துட்டு அவ்ளோ மதிக்கணும் ஆனா ஒரு சில என்ன பண்ணுவாங்க ஆனா குப்ப அள்ள வந்தவுங்க தானங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க
உம் இல்ல இல்ல நான் எப்டின்னா அவிங்கள கொற சொல்லல இருந்தாலும் அந்த குப்ப வந்து அத அப்படியே போட்டு வச்சோனா இன்னு இன்னு எக்ஸ்ட்ரா இதாகும்ல ல்ல அது அந்த ஒரு பாக்டீரியா வந்து எல்லாத்திக்கும் பரவுல அததா சொல்ற அது அப்படியே போடாம அது வந்து அந்த இது ம அந்த மாரி ஒண்ணு எரிச்சிடணு இல்லன்னா மண்ண தோண்டி அதுக்கான
இல்லையே எரிக்க எங்க இடம் விட்டாங்க எங்கேயுமே இட எல்லா இடத்தலையும் சுத்தி சுத்தி வளச்சி வளச்சி வீட கட்டி வச்சிருக்காங்க அப்ப எங்க போய் நம்ம வேஸ்ட் எல்லா போ போட்டு எரிச்சி அந்த மாரிலா எதுவுமே பண்றதுக்கு நம்மளுக்கு இட வசதியே இல்ல இல்லைங்களா அந்த மாரி ஆயிடுச்சு
ம் உம் உம் நீங்க சொல்றதும் சரிதான் அது அது மாரிதா இருக்கு
கவர்மெண்டு நெறைய ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா குப்ப வண்டிய தவிர மத்த எங்கயாவது குப்ப கொட்னது யாராவது நோட்டீஸ் பண்ணாங்கன்னா ஃபைவ் ஹண்டரட் ஃபைனுங்கிற மாரிலா பட் இருந்தாலும் அவங்கவுங்க அவசர சில காலத்துக்காக போற வழியில அப்படியே தூக்கி போட்டு போயிரலாங்கிற மாரி எல்லான் இருக்கு
என்னா பன்றது நம்ம
பொல்யூஷன் அதிகமாயிடுச்சு நெறைய ஹெல்த் இஷ்யூ நம்மளுக்கு வர ஆரம்பிச்சுச்சு ச அது யாருக்கும் புரிய மாட்டுக்குது எவ்ளோக்கு எவ்ளோ ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணா முன்னலா அதுக்கு ஏத்தமாரி எல்லாரும் நல்லா இருந்தாங்க இப்ப அதுல இருந்து ஸ்ப்ரெட் ஆகு கூடிய எல்லா கிருமியும் வீடு வரையும் நமக்கு கூட வந்து நம்ம வீடு ஏதோ சுத்தமா இருக்குன்னு நெனச்சிறோ அதுல இருந்து இருந்த தங்குன பாக்டீரியாஸ் எவ்ளோ நம்ம வீட்டுட்ட இருக்கு இன்னொன்னு அதனால நம்மளுக்கு எவ்ளோ ஹெல்த் இஸ்யூ வருதுங்குறது
உண்மையாங்க ம் ஏங்க நம்ம சாப்புடுற சாப்பாடும் எல்லாரும் அன் ஹெல்தியா சாப்புடுறோம் நம்ம சுவாசிக்கிற காத் த்து அன் ஹெல்தி அந்த மாரி நல்ல காத்து கிடையாது முன்னாடி எங்க போனாலுமே பாருங்க ஒரு குடிக்கிற தண்ணியுமே வந்து ஹெல்தி கிடையாது நம்ம ஆர்வோ வாட்டர்னு குடிக்கிறோம் அதுலயும் எவ்ளோ இஷியு ஆகுது அது எ எதுவுமே வந்து நமக்கான ஹெல்த்தியான எதுவுமே நம்ம எடுத்துக்கல சொல்ல போனா நம்ம சொல் நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்படுறோம் நம்ம வந்து ஹெல்த்தியான நட்ஸ்சு சாப்டுற அப்டின் சொல்றாங்க ஆனா ப்ரூட்ஸ்மே பாருங்க எல்லா ஹைப்ரேட் அப்ப அது நட்ஸ் மட்டும் எப்டி இருக்கு அந்த ப்ரூட்ல இருந்தான நட்ஸ் எடுக்குற அதுல அப்றோ நட்ஸ் மட்டும் எப்டி இருக்கு
உம் செரிங்க சிஸ்டர் பாப்போ அப்றோ
ஆஹ் செரிங்க
உம் உம் நன்றி